ஹலோ
ஹலோ
ஆ நல்லா இருக்கீங்களா ஆ கேக்குதுங்க நல்லா இருக்கீங்களா இன்னா அன்னிக்கு அதா ரெண்டு நாள் முன்னாடி பண்ணிருந்தேன் எடுக்
ஆ ஆமாங்க இங்க பொண்ணுக்கு ஒடம்பு சரியில்ல ஒரு ஒரே தேம்பல் மாரி வந்துட்டு ஓடம்புல எல்லாம் இந்த வெயிலுக்கு ஒரே அரிப்பு மாரி வந்து பொறி பொறியா ஆயிட்டு நானு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேங்க ஆ அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் ஆ என்னனே தெரியல
செரி செரி செரிங்க அப் அவுங்க என்ன மருந்து கொடுத்தாலுங்களா
ஆ அது அது எதோ ஒடம்புல தேய்கருதுக்கு தான் குடுத்துருக்காங்க ஒரு களிம்பு மாரி அதெல்லா போடலாமா என்னன்னு தெரில நமக்கு வீட்டு வைத்தியம் எதாவது பண்ணலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் இணையதளத்துல
அப்பிடிங்களா நாங்க வந்து தேங்கன்னதான் அது இப்போ இருக்காலமாக இருந்தாலு பனிக்காலமா இருந்தாலு தேங்கா எண்ணெ மட்டுமே போட்டுக்கறது இல்ல குளிச்சுட்டு வந்த உடனே தேங்க எண்ணெ போடுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா சின்ன பையனுக்கு அப்பிடிதான் வந்து கரெக்டா அந்த கோடு வெப் வெயில் வந்தா மட்டு முகத்து முகத்துல எல்லா வெள்ள வெள்ளயா வெள்ள வெள்ளயா வெள்ளையா வருங்க அப்றோ நாங்க கூட்டிட்டுப் போயி டாக்டர்ட காமிச்சதுக்கு அவுங்க என்ன சொன்னாங்கன்னா உங்க பையனுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அ கம்மியா இருக்கு அவன் இன்னு கொஞ்ச பெரிய பையன்னா இது அது அதுவாவவே செரியாயிரு அப்டின்னு சொல்லிட்டு அவுங்களு ஒரு களிம்பு தா குடு தாங்க ஆ அப்பறம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆ அது இது வந்து ஒரு ரெண்டு வருஷ முன்னாடி நடந்துச்சுங்க அப்ப இப்ப கொஞ்ச பெருசாக பெருசா அவங்க சொன்ன மாரி எந்த தொந்தரவு இல்ல ஆஹ் பிரிப்பா ன்னா அவங்க அவனோட காலயு பாத்தீங்கன்ன ஒரு புண்ணு ஆச்சுங்க மரையவே இல்ல மறு மாதிரி வந்துச்சு அப்டியே தழும்பாவே மாறிச்சுங்கல்ல பெருசாவே இருந்துட்டே இருந்ததுங்க அப்ற அத பால் மருனு சொல்லுவாங் மல்ல அந்த மாரி அதுவு ரேண்டையுமே தா நாங்க கேட்டோ அவங்க வந்து அதுவு அப்படிதா நீங்க வந்து அவன் நல்லா டெய்லியு நீங்க அவனுக்கு வந்து முட்ட குடுங்க அவனுக்கு வந்து சத்து தா மியா இருக்கறதுனாலதா வருது அப்டின்னு சொன்னாங்க அவங்க சொன்னக்கு அப்புற பாத்தீங்கன்னா நாங்க ஒரு அவன் டெய்லி முட்ட குடுக்க ஆரம்பிச்சுடோ அதுக் முன்னாடி நாங்க வந்து வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாரிதா குடுத்துட்டு இருந்தோ அப்ரோ சேரி மருத்துவரே சொல்றாங்க அப்டின் சொல்லிட்டு நாங்க வந்து டெய்லியுமே குடுக்க ஆரம்மிச்சோ குடுத்ததுக்கு அபுற பாத்தீங்கன்னா கொஞ்ச நல்லா வித்தியாச தெரிஞ்சுதுங்க ஆனா கிட்டதட்ட இப்ப நாங் ஒரு வருஷ குடுத்ததுக்கு அப்பற தா அந்த தழும்பே மறஞ்ஜூதுங்க அவ வந்து ஒரு ஆறு மாச ஆமாங்க ஒரு ஆறு மாச கோழந்தையா இருக்கும் பொழுது அந்த முழங்கால்ல அவன் தவழ்ந்து தவழ்ந்து ஒரு கொப்பல வர ஆரம்ச்சது அவனோட மூணு நாலு வயசுல நாங்க போய் கேட்டதுக்குப்புறம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்பதான் அந்த தலும்பு தலும்பு இருக்குதுங்க இன்னும் அந்த புண்ணுதான் காஞ்சு ஃபுல்லா மறைஞ்சிருக்குது தலும்பு மட்டும் இருக்குதுங்க
பரவால்லையே அப்ப அந்த கழிம்பு நீங்க தடவிட்டே இருந்தீங்களா அதையும் பண்ணிட்டே இருந்தீங்களா
இ இல்லைங்க களிம்பு வந்து நாங்க ஒரு ஒரே தடவை தான் போட்டோம் அதுக்கப்புறம் சரி நமைச்சோம் நாங்க இதை ஒரு ஒரு மூணு மருத்துவ கிட்ட போயிட்டங்க மாத்தி மாத்தி அவங்க வந்து அஹ் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறங்கறாங்க சரி இந்த சின்ன வயசுலயே ஏன் அதெல்லாம் குடுக்கணும் நம்ம வந்து பொறுமையாவே பா பாக்கலா அப்டின் சொல்லிட்டு நாங்க அவங்க ஒர் கடைசியா அந்த மூணாவது டாக்டர்ட பாக்கும் பொழுதுதா அவனுக்கு நீங்க வந்து டெய்லியும் முட்ட குடுக்கணுன்னு சொன்னாங்க குடுத்ததுக்கு அப்புறோ இப்ப வந்து பரவாயில்லைங்க கிட்ட ஒரு வருஷோ ஆயிடுச்சு ன்னனா
வேற ஏதாவது சோப்பு ஏதாவது மாத்தனீங்ளா வேற இப்ப நா யூஸ் பண்ணிட்டு இருக்கறது நல்ல சோப்பு தா அது நம்ம இதுலா வாங்குனதுதா நம்ம மெடி கல் சாப்ல வாங்னத்தா ம் அதுவே எனக்கு எப்பிடி இருக்கு
செரிங்க அது நாங்க சோப்புல்லா எதுவு மாத் தில்லைங்க சோப்புல வந்து அவனுக்கு மொதல்ல என்ன போட்டோமோ அதேதா போட்டுட்டு இருந்தோ இப்ப நா எ பிரண்டுட்ட பேசிட்ருந்தே அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க வீட்லயே சோப் பெல்லா செய்வே நானு
ஓ பரவாயில்லயே ம் ஆ பரவால்ல ஏனா தொண்டையில கொஞ்சோ அடைச்சிக்கிச்சு
அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சொ அ சோப்பு வந்து நானே செஞ்சுக்குவே கடையில போயி நாட்டு மருந்து கடையில போயி அ பேஸ் வாங்கிட்டு வந்து அது கூட எத் தெல்லா தேவையோ எல்லாமே கலந்து நானே செஞ்சுக்குவே அப்டின்னு சொல்லி ஸ் ன்னாங்க தேங்கா எண்ணய்ல்லா அதுல கலந்துக்குவே அப்டின்னா
ஆஹா அதுக்கு விப்பாங்களா கேட்டு சொல்றீங்களா அப்போ நம்ப வாங்கிக்கலாமே
அவுங்க இப்போதை ம் இப்போதைக்கு அவுங்களுக் குழந்த இருக்கறதுனால அவங்களுக் தேவையானத மட் ட்டு செஞ்சிட் ட்ருப்பாங்க போல அ நா வேற யாராவது பக்கத்துல இந்த மாரி செஞ்சாங்னாலு நா உங்குளுக் சொல்றேன்னே நா வாங்கி பயன்படுத்தி பாத்துட்டு நல்லா இருந்துச்சு அப்புட்ன்னா நா உங்குளுக்கு சொல்றேங்க அது கூட இதுக்கு ஒரு தீர்வா அமையலா
ஓ சரி ஓகே அதா இப்ப அந்த வெயிலுக்காதா அந்த டைம்ல வெயில் வந்தாலே எப்போமே வருஷ வருஷம் இப்புடி ஆயிடுது நானு ஒரு ஒரு டாக்ட்ரு கிட்டயும் நம்ப அந்த தோல் சம்மந்தப்பட்ட டாக்ட்ரு கிட்டயும் பாத்தாச்சு
சேரிங்க
களிம்பு குடுக்குறாங்க அந்த சோப்பு மெடிக்கல் ஷாப்ல வாங்கி யூஸ் பண்ண சொல்றாங்க அத தவிர நம்ப வந்து அந்த பயத்த மாவெல்லா போடுவோல்ல அதெல்லா போட்டாலு பு அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கு அப்புறோ திருப்பி அந்த அரிப்பு மாரி வரு து ஆ அது வந்தா அது சொரிஞ்சுக்குட் ட்டே இருக்காங்களா நமக் பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு
அட ச்சீ
ம் சிகப்பு சிகப்பா ஆயிடுது தடிப்பு தடிப்பா ஆயிடுது
அடடா இப்போ நா வர்க் பண்ணும் பொழுது என் கூடோ இருக் க்குறவங்க வந்து இந்த மாரி தா அவங்க வந்து வெயில் கா வந்துச்சுனாலே கை ஃபுல்லா கவர் ஆகுற மாரி போட்டுக்குவாங்க ட்ரெஸ்ஸெல்லா ஆ வெயில் பட்டு ச்சுனாலே அவுங்க தோல்ல பாத்தீங்கன்னா வ வெள்ள கலர்ல வந்துருங்க ரவுண்ட் ரவுண்டா
ஆஹ் அது தேம்பல்லுன் சொல்லுவாங்கல்ல அந்த மாரி அது வந்து இந்த விட்டமின் சி குறைபாடிருந்தா வரும்னு சொல்லுவாங்க அதுவும் என் பொண்ணுக்கு வரு நமக்கு விட் ட்டமின் கொஞ்ச சி கம்மியாச்சுன்னா ஒடம்புல திடீர்னு வரு ஃபேசுல மூஞ்சில மொகத்துல வந்து ஒரு ரெண்டு மூணு எடத்துல வெள்ளையா வரு நா ஒர் ரெண்டு மூண் நாளுல மன் ஜூஸ்சு இந்த எலுமிச்சோ இல்லன்னா ஆரஞ்சு பழோ வாங்கி ஜூஸ் போட்டு குடுத்தன்னா அப்டியே மறஞ்சிரு அது
ஓ சேரி சேரி சேரிங்க
க்குனு மாத்திரைங்க கூட கெடைக்குது அத நம்ம வாங்கி ஒரு பத்து மாத்ர பத் த்து நாள் சாப்ட்டனா போது அப்டியே மறஞ்சுரு இல்லன்னா அத அப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்டியே தேம்பெலா வந்து அந்த வெள்ள வெள்ளையா மாறிடு பாருங்க தோலு அப்புடி மாறிடுது அப்டி ஆயிடு ஆ அது ரொம்ப ஒட் ஒடம்புல ஜாஸ் த்தியா இருந்தாலு விட்டமின் சி அதிகமா இருந்தாலு அந்த வெள்ள வெள்ளையா வர இந்த நோய் வந்துரு இந்த மாரி நம்ப ஆரம்பத்திலே பாத்துட்டோனா இது ஒடனே சரி ஆயிடுது
ஓ செரி செரி செரி
தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வந்தா ப மொகத்துல பாத்தாலே கே க்கறாங்கள எல்லாரு ப்ப நமக்கு கஷ்டமா இருக்கு அது கொழந்தைங்களுக்கு ஆமா ஆ ஆ அதனாலதா கொழந்தைக்கு ஸ்கூலுக்கு போனாலு அந்த மாரி பாத்தா கேக்குறாங்க எல்லாரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கன் ஸ் சொல்றா நம்ம எத்தன பேர்கிட்ட காம்ச்சாச்சு அதா சரி உங்களுக்கு எதா வீட்டு வைத் த்தியோ தெரியுமேன் தா உங்களுக்கு கேட்கலான்னு நெனச்ச
நாங்க வெ நா வந்து கடலமாவு பைத்தமாவு போடலா வேற என்ன நம்ம வீட்டு வைத்தியோ இதுக்குன்னு நம்ம எதுவு என்னா தோலா போச்சுங்களா
ஆமா அந்த பால் ஏடு எதோ எடுத்து பண்ணுவாங்கல்ல பால் ஆடைய எடுத்து து அதுல மஞ்சள் கலந்து அது கூட தே பாங்கல்ல மா மொகத்துக்கு அதெல்லாமு ட்ரை பண்ணோ
த்த ரொம்ப வரட்
ஆ வறட்சி ஆமா ஆ ஆமா அது வர கச்சி ஆதுல அந்த இதுக்கு தா அந்த தோலுக்கு தா போட்றது இது வெயிலுக்கு அந்த பவுடர் ஒண்ணு விக்கிறாங்க அதையு வாங்கி போட்டாச்சு அதுவு ஒன்னு கேட்க மாட்டேங்குது ஆ அத சொன்
அப்ப நம்ம வெயிலுக்கு போகாமேயே இருந் வேண்டியது தான் நினைக்கு
அஹ அதான் இப்போ அத பள்ளிக்கூடத்துல வந்து அதுல்லையே வாரத்தில் ஒரு நாள் வைக்கிறாங்கல்ல ஏதாவது விளையாட்டு இதெல்லாம் அப்ப போய்ட்டு வர்றதுல நல்லா வேர்த்து அந்த வேர்வ அப்படியேருக்கு பாருங்க ஸ்கூலு ட்ரெஸ்ல அப்படியே இருக்கிறது வீட்டுக்கு வந்துட்டு அதா சாயந்தர வந்து குளிக்கணு அதுக்கு சோம்பறித்தனோ ஆயிட்டு அப்படியே இருந்துர்றாங்களா
ஆ அதாதா ஆமாங்க இப்போ எங்க அண்ணா இருந்தா வெளியில இருந்த அப்படி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹ குளிரு குளிரு அதிகமா இருக்கும் அங்க அப்ப என்ன ஆகுனா அவங்களோட உடம்பு தோல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சி ஆயி அங்கங்க அங்கங்க நீங்க சொல்ற மாதிரி பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப குழந்தை கொண்டு வந்து டாக்டர் காட்டும் பொழுது இல்ல இதுக்கு என்னதா வந்து தீர்வு நீங்க சொல்லுங்க அ அப்படின்னு களும்பு போட்டுக்கிட்டே இருக்கு ணுமா அப்படின்னு கேட்டாங்க இருந்துட்டு இல்ல நீங்க கம்முன்னு மூட்டைய கட்டிட்டு வந்துருங்க அ அதுதான் வந்து இதுக்கு தீர்வு அப்படின்ட்டாங்க அதாவது நம்ம இங்கேயே பெறந்து வளர்ந்துட்டோ ஆமாங்க நம்மளோட மரபணுக்கள் நம்மளோட இதெல்லாமே ந நம்மளோட சீதோஷ்ண நிலைக்கு தா வந்து செட்டாயிருக்கு அதனால அங்க வந்து ஒத்துக்காது ஆ நீங்க உங்கத் கூட பாதுகாப்பு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க வந்துருங்க அப்படின்ட்டாங்க
அது நல்ல தீர்வு தா
ஆமாங்க உங்களுக்கு பனிக்காலத்துலலா எந்த பிரச்சனையும் வறது இல்லலைங்களா
ட்டு வரும் பாருங்க தலைவலி அதுதா வரு மத்த படிய பாப்ப அப்படிதான் இப்ப தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வறட்சி ஆயிடும் எனக்கு என்னோட தோல் அந்த பிரச்சனை தான் அவளுக்கு வந்ருக்கு எனக்கு பனி காலத்துல வரட்ட செய்ரி இந்த மாதிரி வெயில் காலத்துல இந்த மாதிரி அரிப்பு ஆஹ் ரொம்ப வந்துரும் அதேதா ஆஹ் ஆமா
இருந்தாங்காட்டி ஓ சரி சரி சரிங்க அப்ப நீ நீங்க இ பொய்யும் உங்களுக்கு இருக்கா இல்ல உங்களுக்கு இப்போ சரியாயிருச்ச
இல்ல இல்ல அது சரியயிடுச்சு சின்னதுல இருந்தப்பதான் இருந்தது இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே சரி ஆயிடுச்சு அதே மாதிரி பனி காலத்துல மூ உடைஞ்சு விட்டு இருந்த ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க தலைவழி மாதிரி அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் சரியயிடுச்ச சேரி வளர வளர சரிய ஆயடுச்சு அதான் நல்லா சாப்பிடணும் நல்ல உணவாக ஆரோக்கியமான உணவாக சாப்பிட்டா உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராதுன்னு சொல்லி சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் அவங்களுக்கா தெரி ஞ்சாதானே அதெல்லாம்
ஆமாங்க ஆமாங்க சரி நம்ம அவங்களும் பெருசானா அ எல்லாமே கத்துக்குவாங்க நம்ம சாப்பிட்டாதான் இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கறது அவங்களே புரிஞ்சு புரிஞ்சுக்குவாங்க உம்
சரிங்க நீங்க அந்த பக்கத்துல சொன்னீங்கல்ல ஆமா இல்ல அந்த சோப்பு சொன்னீங்கல்ல யாரோ செய்யறாங்க பக்கத்துலன்னு அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கண்டிப்பா விச விசாரிச்சு சொல்லுங்க இல்ல அவங்களோட அஹ் தொலைபேசி என்ன எனக்கு அனுப்பி விட்டீங்கன்னா கூட நான் கூட பேசி கொஞ்சம் கேக்குறேன் எனக்காக ஒரே ஒரு சோப்பு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதான் ஏன்னா அ அவங்க குழந்தைக்குன்னு செய்யறது சரி நம்ம இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஒரு ஒரு சோப்போ ரெண்டு சோப்போ செஞ்சு கொடுத்தாங்கன்னா நான் முயற்சி பண்ணி பாபேன்
ஆஹ் சரிங்க நான் உங்களுக்கு கேட்டு அனுப்பி வைக்கிறேங்க
அது கண்டிப்பா எனக்கு அனுப்பிவிங்க அவங்ககிட்டயே சொல்லிருங்க நான் இந்த மாதிரி க கால் பண்ணுவேன்னு சொல்லுங்க
ஆஹ் சரிங்க சரிங்க ஆஹ் சரிங்க சரி வச்சட்டுங்கலா சரிங்க